ஹலோ
ஹ ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனேல தோழி கண்டினியூ பண்ணலாமா ஆ சொல்லு அதுக்கப்பறோ வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம வெங்காய கட் க்காளி இதலாம் வணக்குறோ பாத்தீங்களா அதுல வந்து இந்த நம்ம மெளகாத்தூள் போடுறோம்ல சோ எந்த ஒரு மசாலாவா இருந்தாலும் அந்த ஆயில்லயெ நம்ம அத ப்ரை பண்ணனோம்னா அப்ப வந்து அதோட டேஸ்ட் இன்னோ கொஞ்சோ ஜாஸ்தி வரும்
ஆமா தோழி
இப்போ நீங்க நீ டைரெக்டா மெளகாத்தூள போட்டு நீங்க தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு அதுல வந்து டேஸ்ட் வரதோட அந்த ஆயில்லயே நீங்க ப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதோட டேஸ்ட் ட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச டிப்ரெண்டா இருக்கும் அப்ப அந்த அந்த வெங்காய பேஸ்ட்டு தக்காளி நல்லா அப்டியே ய இது ஜெல் மாரி இது மாரி கிரேவியா வரு பாத்தீங்களா அந்த டைம்ல மிளகா தூள் மல்லித்தூள் ரெண்டையு போட்டு ஒரு அஞ்சு நிமிச அப்டியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த புளி கரசல் வச்சிருக்கிங்க பாருங்க அந்த புளி கரசல வந்து அதுல ஊத்தணு சோ மாங்கா இருந் தா நம்ம யூஸ் பண்ணலா மாங்கா இல்லாத பட்சத்துக்கு தேவையில்ல சோ அத வந்து யூஸ் ஊத்திட்டு ஆ நம்ம வந்து அதுல மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு ஊத்திட்டு கரெட்டா சால்ட்டு ஸ்பைசி எல்லா கரெக்ட்டா இருக்கான் டெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சோ அதுக்கப்ற நம்ம நல்லா கொதிக்க வச்ச சறன்னு அந்த தண்ணிய
ம் ம்
அந்த தண்ணி கொஞ்சோ திக்னஸாவே வரு ஏன்னா நம்ம வந்து வெங்காயமு நம்ம பேஸ்ட் பண்ணிதா போட்ருக்கோ தக்காளியு நம்ம பேஸ்ட் பண்ணிதா போடுறோ
ம் ம்
அதுக்கப்பற வந்து மல்லித்தூள் போடுறோ சோ இதெல்லா போட போது வந்து பாத் தீங்னா அது கொஞ்சோ ஆ கொஞ்சோ கெட்டியா ஆமா கொஞ்சோ திக்னெஸ்ஸாதா இருக்கு ஆ ரொம்ப தண்ணியா இருந்தாலு நல்லாவு இருக்காது
நீங்க தனித்தனியா எல்லாத்தையு போட்டிருந்தனா தோழி அது தண்ணியா வந்திருக்கு கொழம்பு கூட நீங்க எல்லா குலே வந்து பேஸ்ட்டா ஆகி அந்த கலவைய அரச்சு ஊத்துறப்ப அது வந்து இன்னு கொஞ்சோ கெட்டி பதத்துக்கு தா வரு பாத்தீங்கனா
ஏன்னா தண்ணியா இருந்துச்சுனா நல்லாருக்காது சும்மா எதோ புளி தண்ணிய சாப் ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இந்த மாரி பண்ணல கொஞ்சோ வந்து திக்னஸ் இருக்கிறனால கொஞ்சோ டேஸ்ட் கெடைக்கு
ம் கண்டிப்பா கண்டிப்பா
ஆ கொஞ்சோ நமக்கு தேவைய தேவைய அளவுக்கு தண்ணி மட்டு வச்சுக்கலா வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்பற அந்த மீன் வந் து நம்ம கழுவி வச்சிருக்குறோ பாத்தீங்ளா இங்க வந்து சில பேர் வந்து பாத்தீங்கனா மீன கழுவி அதுல உப்பு மெளகாத்தூள் வேற போட்டு வைப்பாங்க எனக்கு அது புடிக்காதுனா மெளகாத்தூள் போட மாட்டே ஏன்னா நம்ம கொதிச்ச உடனேமே கொதிச்சதுக்கு அப்ற தா மீன் எடுத்து நம்ம அதுல போடுறோ அப்ப வந்து பாத்தீங்கனா ஆ அந்த மீன் வந்து கொஞ்சோ நேரத்லயே ஆஃப் பண்ணிருவோ அப்ப மெளகாத்தூளோட நம்ம போட்டம்னா அது பச்ச ஸ்மெல் வரு
கண்டிப்பா தோழி
அதுனால நா மெளகாத்தூள நா போட மாட்ட ஆ இங்க சில பேர் வந்து பாத்தீங்னா த மீன நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்ச தூள் மெளகா தூள் போட்டு அத மிக்ஸ் பண்ணி ஒரு அர மணி நேர வச்சுடுறாங்க
ஓ அ ந அ அ ம அ ம
ஆனா நா மெளகாத்தூள் போட மாட்ட
எனக்கு அது வந்து உடன்பாடுல்ல தோழி அது நாமா செய்ற கொஞ்சோ
பாத்தீங்கனா வெறு பச்ச மெளகாய்த்தூள நம்ம சாப்பட்ற மாரி ஒரு ஃபீல் குடுக்கு
கண்டிப்பா தோழி
அதுனால என்ன பண்றது நல்லா அதுக்கு தண்ணி கொதிச்சதுக்கு அப்ற அந்த சால்ட்டு ஏன்னா அங்க கொஞ்சோ சால்ட்டு கம்மியா போட்லா ஏன்னா நம்ம ஆல்ரெடி மீன்ல சால்ட்டு போட்ருக்கோ அதுனால வந்து பாத்தீங்கனா சால் ட்டு மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்ருக்கோ இல்லயா அந்த மீன எடுத்து அதுல போட்டு முடிவச்சிரணு அடுப்ப சவ்வ ச சவ்ங்கிற அந்த பாத்திரத்த மூடி வச்சுட்டு சிம்ல வச்சிட்டு ஏன்னா இப்ப ஓப்பன்ல இருந்துசுனா அந்த ஆவி வந்து வெளியே போக க்ளோஸ் பண்ணிருக்கு போது இன்னு கொஞ்சோ பாஸ்டா பாயில் ஆகு
ஆமா தோழி ஆமா தோழி
அப்ப அதை மூடி வச்சுட்டோம்னா அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் மீன் வந்து ரொம்ப உடையாம இருக்கு உடையாம இருக்க மாதிரி பாத்து வுடு அத ஓபன் பண்ணிட்டு ச புல்லா அந்த வாட்டர் ள்ள வந்து கும்புக்குள்ள வந்து மீன் முழுகி இருக்கான்னு பாக்கணு இல்லன்னா கொஞ்சோ அப்டி ஒரு ஒரு சின்ன ஒரு கரண்டி எடுத்து லைட்டா அப்டி பெரட்டி விட்டோம்னா போது இல்லன்ன தேவையில் மூழ்கி இருந்துச்ச தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷோ அஞ்சு நிமிஷோ அந்த அடுப்ப சிம்மலயே வச்சு மூடி வச்சிட்டு கொஞ்சோ ஓபன் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்றோ கொத்தமல்லிய மேல தூவிட்டு மூடி வச்டோம்னு வச்சிக்கோங்க
உ சூப்பர் தோழி சூப்பர் சூப்பர் தோழி இதுல வந்து கொத்தமல்லி பொடுவா அப்டியா தோழி
கொத்தமல்லி
கொத்தமல்லி நீங்க வந்து பயன்படுத்துவீங்க ஆ நாங்க அது மட்டும் பயன்படுத்த மாட்டோ தோழி அந்த கொத்தமொல்லி மட்டும் பயன்படுத்த மாட்டோ
லீஃபா
ம் கொத்தமல்லி இலை தலையத்தில அந்த கருவபுள்ள கொத்தமல்லி அதுல கருவ வந்து மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோ கொத்தமல்லிதலைய மட்டு நாங்க வந்து பயன்படுத்த மாட்டோ தோழி பாத்தீங்கன்னா ஆ ஆ
அது சில பேரோட அவுங்களோட டேஸ்ட் பொறுத்து யூஸ் பண்றவங்க பண்ணுவாங்க பண்ணாதவங்களு இருக்குது
ஓ ம் ம் ம்
கம்பல்சரி யூஸ் பண்ணும்னு கிடையாது இப்ப நா யூஸ் பண்ணுனத ஏ எங்க மேடம் யூஸ் பண்ண மாட்டாங்க அத ஏன்னா அவுங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இல்ல அவுங்க
ஆமா ஆமா ம் ம் ம் ம் செரி தோழி இப்ப வந்து மீன் வறுவல் இருக்குல்ல தோழி மீன் வறுவல் வந்து நா எப்படி செய்வேங்கறத சொல்றே தோழி நீங்க அது மாதிரி உங்க முறை சொல்லுங்க அப்ப நா அதே தா வந்து மீனை நல்லா கழுவி அந்த சுத்தமா அந்த செதில்கிதில் எதுவுமே இல்லாம எடுத்துட்டு தோழி மஞ்சத்தூளு ம் உப்பு ஆ மிளகாத்தூளு அரிசி மாவு இருக்குல்ல தோழி அது காண் மாவுன்னு சொல்லுவாங்களா சோள மாவுன்னு
ஆமா
இது எல்லா போட்டு தனியா ஒரு தட்டுல வச்சிட்டு தோழி மிளகு ஜீரகம் சோம்பு சின்ன வெங்காயோ இஞ்சி பூண்டு இத அஞ்சையுமே அரைச்சி எடுத்துக்குவே தோழி அத ஏற்கனவே வச்ச வச்சிருக்கோ இல்லையா இப்ப மிளத்தூள் மல்லித்தூள் பேஸ்ட் அரிசி மாவு இதோட உப்பு சேத்து கலந்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரோ ஊற வச் வச்சிட்டு தோழி அப்றோ வறுத்து எடுத்தோன்னா தோழி வாசன்னையு நல்லா இருக்கு அதோட சுவையு பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு
இல்ல ஃப்ரை மாரி பண்ணுவீங்களா இல்ல வந்து இதுல
தோச தவா இருக்குல்ல தோழி ஆ தோச தவால தா செய்வே தோழி நா வந்து என்னோட கணவருக்கு அப்டி செஞ்சதா புடிக்கு அதனால தோச தவால வச் வச்சி எடுத்துருவே தோழி ஏனா எங்க அம்மா வீட்டு சைடுலா பாத்தீங்கன்னா ஆயில் அ ஃப்ரை பண்ணிதா எடுப்பாங்க பாத்தீங்கன்னா அது வந்து மொறு மொறு மொறு மொறுன்னு இருக்கு பாத்தீங்கன்னா நீங்க தோச தவால வச்சோன்னா ரொம்ப ஆயில் பிடிக்காது அப்டியே நம்ம எப்டி மீன போட்டோமோ அதே ஷேப்ல அப்டியே வரு பாத்தீங்கன்னா தோழி அது
இப்போ நீங்க வந்து ஆயில் ல நம்ம ஃப்ரை பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கொஞ்சோ கூட வரு நீங்க தோச தவால நம்ம பண்றது கொலஸ்ட்ரால் கொஞ்சோ கம்மியா இருக்கு
கம்மியா இருக்கு ஆயிலு அதிகமா
இப்ப தோச தவால வந்து நம்ம பண்ணு போது தோழி இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகோ நீங்க வந்து இப்ப தோச தவ் தவா ல வந்து நம்ம பயன்படுத்து போது ஆ அரி அரிசி மாவு சோள மாவுலா போடுறமுல்ல அதெல்லா போட்டா அந்த டேஸ்ட் கிடைக்குமா
அப்டியே செம்மையா இருக்கு தோழி வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கு ச் அதாவது பொறிக் வக்கிறப்பையே ரெண்டு மூணு வீட்டுக்கு வாசன வரு அந்த அளவுக்கு வாசன இருக்கு ஒண்ணுன்னு என்னன்னா இந்த மசாலாம உதிர்த்து கீழ வுழுவாம நல்லா அதுலயே இந்த மீன்லேயே இருக்கு தோழி வந்து அதுக்காக தா இங்க அதிகமா பயன்படுத்துறது அரிசியையு ஆ சோளமாவயு பயன்படுத்றதோட இது பயன் வந்து தோழி
ஆ மீன சுத்தோ பண்ணி எடுத்து வச்சிட்டு சோள மாவு அரி மாவு ஆ ந நா அந்த டிப்ஸ் அ சொல்றே பாருங்க கரெக்ட் டானு மாவு வந்து தோ சாரி இது மீன வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு சோள மாவு அரிசி மாவு உப்பு ஆ மெளகாத்தூள்
ம்
அப்றோ வேற என்ன தூள் ஆட் பண்ணுன்னனு தோழி
ஆ மெளகாத்தூள் மல்லித்தூள்னு சேர்ந்து இருக்கிறது இருக்கு ம் அது மட்டுமே போது தோழி மிளகாய் தூள் ம்
ஓகே அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயோ சீரகோ பூண்டு ஆ இது மெளகு இதெல்லா வந்து நம்ம மிக்ஸ் ச இது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணு அரச்சு எடுக்கணு
ஆமா தோழி இஞ்சி ஒரு துண்டு சேத்துக்கலா
இஞ்சி ஆ ஓகே இஞ்சி அரச்சு எடுத்துட்டு அந்த நம்ம அந்த சோள மாவு அரிசி மாவு மெளகாத்தூள் எல்லாத்தையு ஒன்னா மிக்ஸ்
ஆமா தோழி இதையு அதையு கலந்து கொஞ்சோ லைட்டா தண்ணிய தெளிச்சு ஒரு மீன் மேல தடவுவோ பாருங்க அந்த பதத்துக்கு ஏத்தா மாரி அத வந்து கலக்கி வச்சிர்னு தோழி
கலக்கி வச்சுட்டு அதுக்கப்பறோ மீன் மேல தடவி ஒரு அர மண் நேரோ மீன வந்து ஊற வச்சிர்னு
ஊர வைச்சிரனு தோழி ஊற வச்சுட்டு ஆமா தோச தவால இன்னு சொல்ல போனா தோழி அந்த தோச தவால நம்ம எப்ப பத்தாலு இந்த ஒரு பிராண்ட் என்னையே நம்ம யூஸ் பண்ணுவோல அந்த மாரி இல்லாம ஒரு ஒரு ஒரு ஸ்பூன் தேங்கா எண்ணெ ஒரு ஸ்பூன் இது இருக்கல்ல தோழி அ உடல் சூட்ட தணிக்க கூடிய இருக்கல்ல என்ன ஒண்ணு விளக்கெண்ணென்னு சொல்லுவோம் தெரிமா தோழி ஆமா தோழி அந்த விளக்கெண்ணைய ஊத்தி செஞ்ச ஆ விளக்கெண்ண நல்லெண்ண தேங்கா எண்ணெ இத வேணாலு யூஸ் பண்லான் தோழி அந்தந்த எண்ணெய்க்கு ஏத்த மாரி ம னம் வந்து வாசன குடுக்கு தேங்கா எண்ணெ யூஸ் பண்ணுவீங்கன்னா அது ஒரு மாரி வா சனயா இருக்கு விளக்கெண்ண ஒரு ஸ்பூன் ரொம்ப ஊத்த வேணா விளக்கெண்ண ஊத்தனீங்கன்னா சும்மா ஒரு ஸ்பூண் ஊத்துனீங்கன்னா பசங்களுக்கு அது வந்து குளிர்ச்சியாவே போய் தொ சேருந் தோழி மத்த எண்ணெய் பயன்படுத்தலந்து விளக்கெண்ணெ தேங்கா எண்ணெ நல்லெண்ண யூஸ் பண்ணி வெச்சீங்கன்னா அது இன்னு நல்ல சுவை குடுக்கு இன்னொன்னு ஒடம்பு க்கு ஆரோக்கியோந் தோழி வந்து
ஓகே ட்ரை பண்ற நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா ட்ரை பண்றோ இ இந்த ஃபிஷ் ஃப்ரைய
பண்ணி பாருங்க தோழி எப்டி இருக்குனு சாப்ட்டுட்டு சொல்லுங்க
கண்டிப்பா உங்களுக்கு நா இன்ஃபார்ம் பண்ற நா வந்து அத குக் பண்ணி அத எ நீங்க சொன்ன மாரியே நானு ப்ரிப்பேர் பண்ணி சமச்சு சாப்ட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பா இன்பார்ம் பண்ற
சரிங்க தோழி சரிங்க தோழி வேற என்ன உங்களுடைய அ சிறப்புன்னு இருக்குள்ள நீங்க இந்த சமையல்ல நா வந்து சைவத்துல இது என்னால சூப்பரா செய்ய முடியுன்னு சொல்லுவீங்கல்ல அந்த மாரி எதாவது ஒரு சமையல் இருந்தா எனக்கு ஒரு சொல்லுங்க நானு அது செஞ்சு பாக்கற தோழி
அப்டியெல்லா இல்ல தோழி நா வந்து பாத்தீங்னா எனக்கு சமையல்ல வந்து நான்வெஜ்ல அ ஃபிஷு, சிக்கன், மட்டன் இது மட்டு ந்தா வந்து எனக்கு தெரியு வெஜிடேரியன்ல வந்து பாத்தீங் அதே மாரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நா இப்ப இருக்கிற எடோ வந்து வேற நம்ம ஊர் ல வந்து டிஃப்ரெண்ட் இங்க இருக்க
ம் ம் ம்
அப்றோ ஸ்டை வந்து ஒரு சிக்கன் கொழம்போ சிக்கன் கிரேவி செய்யறதுனா வந்து இது பண்ணுவோ ஆனா இங்க வந்து பாத்தீங்னா என்ன தெரிமா செய்வாங்க இங்க வந்து சிக்கன் கிரேவி செய்யறது அப்டினா ஆனா நா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைலயே பண்ணிர்றது மேக்சிமம் ஆனா அவங்களுக்கு யாருக்கு நா செய்யறது புடிக்காது
அப்படியா தோழி அ அ ம் ம்
இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது புடிக்காது நா எதோ ஆ சாப்ட்டுட்டு போயிடுவேன் அதனால மேக்சிமம் நா செய்யறத வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க பட் என் ஹஸ்பண்ட்டு சா ப்டுதா ஆகனு வேற வழி இல்ல ஆப்ஷனே கெடையாது எ வேற ஆப்ஷனே இல்லாதனால கிட்டத்தட்ட ஒரு ஆறு வரு ஷமா வந்து பாத்தீங்னா அவர் அததான் செஞ்சிட்டு இருக்காரு ஏனா அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லல்ல இப்ப அவுங்க அவாய்ட் பண்ணி போற மாரி அவர் போ முடியாதே
ஆமாமா கண்டிப்பா கண்டிப்பா வந்து
இங்க வந்து பாத்தீங்னா எல்லாமே சாப்பாடு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்தா இப்போ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்னா ஒரு புடலங்கா வருது ஒரு புடலங்கா வருது ஒரு பீக்கங்கா வருதுனா ஒடனே ஒரு கூட்ட வெச்சிருவோ ஆனா இங்க வந்து பாத்தீங்னா அதே வந்து இது இந்த அது அந் பருப்புங்கிறதே ஆட் பண்ணவே மாட்டாங்க எந்த ஒரு வெஜிடபிள்லயுமே இப்பல்லா ஒரு கீர செய்யறம்னா ஒரு கீர பொரியல் செய்யறோ அப்டின்னம்னா அத கீரை பொரியல் செய்யலை அதுக்கு நம்ம தேங்கா இதெல்லா போட்டு கொஞ்சோ நல்லா செய்வோ இல்லன்னா கொஞ்சோ பருப்பு வச்சு கொஞ்சோ கெட்டியுமா ஒரு தேங்கா இத கீரை கூட்டு மாரி செய்வோ ஆனா இங்கல்லா வந்து பாத்தீங்கன்னா அது அப்பயே ஃபுல்ல டிப்ரண்டா தா செய்வாங்க
ஓகே
சரி ஆ தோழி பதினோரு நிமிஷ ஆயிருச்சு நா உங்களுக்கு கட் பண்ணிட்டு மறுபடியு உங்களை நா அழைக்கிறே தோழி நன்றி தோழி
அ ரொம்ப நன்றி தோழி